ஹலோ
ஹாலோ ம்
நல்லாருக் ஆ நல்லா இருக்கோங்க நீங்க நல்லாருக்கீங்ளா
நல்லா இருக்கேங்க இங்க பிஸியா ஒர்க்ல இருக்கீங்ளா
ஆ இல்ல கொஞ்சோ ஃப்ரீதா ஸோ பேஸ்லாங்க
சேர் சேரி சரிங்க எனக்கு ரீசன்டா ஒரு யோசனைங்க ஏதாது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு ஒரு திங்கிங்லே இருக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணலாங்றது என்ன பிசினஸ் பண்ணலான்னு யோசிச்சிட்ருந்தங்க
சரிங்க
எனக்கு அது செட் ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது இல்லைங்ளா சரி உங்ககிட்ட ஒரு ஐடியா கேக்லா அ உங்களுக்கு அத பத்தி ஏதாவது தெரிஞ்சுதுன்னா சொல்லுங்க என்னன்னா அ ஹேன்சரின்னு சொல்றாங்களாங்க அப்டின்னா என்னங்க
ஹேன்சரி சரி அப்டின்னாங்க நம்ம எக்குல இருக்கு இல்லலைங்ளா அந்த எக்கு வந்து மிஷின்ல வச்சு நம்ம வீட்டுல கோழி வளர்த்துறோ அந்த கோழி வந்து அடகாத்து நமக்கு இத கொஞ்சோ வந்து பறி பொறிக்குது ஆனா ஹேச்ரிங்ந்து மிஷின் மூலிமா நம்ம சிக்ஸ் வர வக்கிறது தாங்க அதுக்கு நறைய ப்ராசஸ் இருக்குதுங்க முட்ட வந்து நம்ம வாங்கி ஒன் அந்த கூலிங்ல வெச்சு அந்த மிஷின் வந்து வெச்சிருவோங்க மிஷின்ல வெச்சுட்டு ஒரு டவெண்ட்டி டூ டேஸ்ல வந்து சிக்ஸ் வந்துருங்க அந்த மிஷின் கீட்லயே இருக்கணுங்க வெளியில எடுக்க கூடாதுங்க அப்றோ பாத்தீங்ன்னா ஒரு டிரான்ஸ்வர் டேட்டு ஹேண்ட்லிங் அந்த மாதிரில்லா பண்ணனு ம் இவ்ளோ டேசுன்ருதுக்குதுங்க
இன்று என்ன நறைய சொல்ற மாரி இருக்குங்ளே எனக்குல இது செய்ய முடியுங்ளா
பண்ணலாங்க எப்டின்னா இது வந்துட்டு மெஷின் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சோ இன்வெஸ்ட் அதிமன் பண்றமா அதிக பன்ற மாரி இருக்கு ஏன்னா அ மிஷின் எல்லா காஸ்ட்டு ஜாஸ்திங்க அப்றோ ஆள் வந்து பாத்திங்ன்னா நைட் ஸிப்ட்டுக்கு பகல் ஸிப்ட் டுக்கு ரெண்டு ஸிப்ட்டுக்குமே ஆள் இருக்கணுங்க ஒரு
ஆளுக எதுக்கு தேவ படுது
ஐயோ மெஷினோட எப்டி டின்னா மிஷின் வந்து ஓடிட்டே இருக்கணுங்க பவர் போயிருச்சுன்னா ஜென் செட் ஆன் பண்ணணுங்க
அப்போ வந்துங்க இது மிஷின் மட்டு என்ன வெல வருங்க அப்ராக்ஸிசிமேட்டா
அ மிஷின் பாத்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க போட்ருக்காங்க அவுங்க பாத்திங்ன்னா பாத் ஒரு இருவத்தஞ்சு லட்சத்துக்கே இன்வெஸ்
ஐயோ எனக்கு ஒரு நா ஒரு இதுல பாத்தங்க இங்க ஒரு ரிலேஷன் ஒருத்தங்க இருக்காங்க அவங்க என்ன பண்ணாங்கனா வீட்லயே வந்துங்க ஒரு செட்டப் மாரி பண்ணி லைட் எல்லா வச்சுங்க அந்த எடத்த ஹீட் பண்ற மாரிங்க அதுல வந்து முட்டயெல்லா வச்சுங்க அதுல இருந்து சிக்கன் அந்த கோழி எல்லா வந்துச்சுங்களே வெளிய அதே மாதிரி நம்ம இத இவ்ளோ லேக்ஸ் கணக்குல நம்ம இன்வெஸ்ட் பண்ற மாரி சொல்றீங்க
இல்ல அதாவது மிஷின் பத்து மிஷின் போட்ருக்காங்க அவங்க நா சொல்றவங்க வந்து பத்து மிஷின் போட்ருக் காங்க இப்ப நம்ம ஒரு மிஷின் போட்டா இவ்ளோ காஸ்ட் வராதுங்க
அப்டி சொல்றீங்களா டோட்டலா அவ்ளோ பெரிய யூனிட்டு இப்ப ஒரியு ஒரே ஒரு உம் மெஷின் வச்சாங்களா நமளுக்கு அதுலருந்து எவ்ளோ முட்ட எடுக்லா
பத்தாயிரோ சிக்ஸ் தா வருங்க பத்தாயிரத வருங்க
எத்தனைக்கு எத்தன இதுன்ன ஒரு மாஸ்த்துக்குங்களா
ஆமாங்க இருவத்ரெண்டு நாள் ஆயிடுங்க அதனாலதா சொன்ன இப்ப நமக்கு ஆள் போட்டன்னு வைங்களே அவங்களுக்கு வந்து ஒரு சிக் ஒரு சிக்ஸ் ஒரு ஹ இதுக்காக ஹச்சபிலிட்டிக்காக நம்ம அவங்களுக்கு மந்த் ஃபுல்லா சேலரி குடுத்து வச்சிருக்க முடியாதுல்ல அதனால நம்ம ஒரு ரெண்டு மூணு மிஷின் போட்டங்கன்னாதா நம்ளு க்கு வந்து ஒரு பரவாயில்லங்கல்லயா ஹ சரி ஒரு மிஷின் போட்டா நம்மளே தா பாத்துக்கணு ஆள் போட்டு பாக்கறது நம்ம ரெண்டு சிப் ட் நம்ளே பாக்கணு
செரி செரிங்க அது போக ஒரு ஜென்ஸ் செட் ஒண்ணு வாங்ற மாரி இருக்கு இல்லங்களா
ஆமாங்க பவர் போக கூடாதுங்க
ம்ம்
அந்த முட்ட வந்து இதாயிடுங்க ம் வேஸ்ட்டா போயிரு ஹேச்சபிலிட்டி வராதுங்க நம க்கு கரெக்டான டெம்பரேச்சர் டெம்ப்ரேச்சர் அதே மாதிரிதா செக் பண்ணிட்டே இருக்கு ஒன் அவர்க்கு ஒருக்கா டெம்ப்ரேச்சர் செக் பண்ணணுங்க சாட் மாரி போட்டு அவங்க வந்து பண்ணிட்ருக்காங்க டெம்ப்ரேச்சர் கரெக்டான டெம்ப்ரேச்சர்ல இப்ப ஒரே மாருக்கா அப்படிங்க மாதிரி பாத்துட்டே இருப்பாங்க நைட் ஷிப்ட்க்கு ஆள்ருக் பகல் ஷிஃப்ட்க்கு ஆள்ருக்கு
ஓ அதுக்கு வந்து ஒரே ஒரு ஆள் பகல ஒரு ஆள் வேணு நைட்டு்க்கு ஒரு ஆள் வேணு
அவங்க பாத்தீங்கன்னா அஞ்சு பேர் போட்ருக்காங்க
ஓ நெறைய மிஷின் இருக்குதுனாலைங்களா ம் ம் பிஸ்னஸ் நல்லாதா இருக்குதுங்க ப்ராஃபிட் அந்த அளவுக்கு கெடைக்குங்ளா
ஆ ப்ராஃபிட் நல்ல ப்ராஃபிட்ங்க உங்களுக்கு ஆச்சல நல்ல ப்ராஃபிட் இருக்கு ஆனா மார்க்கெட் ரேட் பாத்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் ஆகுங்க
ம்ம்
அப் ஆகு போது பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் வந்து பாத்திங்கன்னா அம்பது ரூவாய்க்குல்லா விக்குங்க ஒரே ஒரு இது வந்து சின்ன சிக்ஸ் வந்து அம்பது ரூவாய்க்கு வ விக்கு பத்து ரூவாய்க்கு விக் க்கு எல்லாத்தையு மேனேஜ் பண்ற அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சோ இது பண்ணிக்கோனு ஆமாங்க
சேரிங்க செரிங்க இது சின்ன லெவல்ல பண்றதுனா என்ன பண்ணலாங்க
சின்ன லெவல்லல பண்றதுன்னா அவங்ளுக்கு வந்து நம்ம எப்படி சொல்றது இந்த சின்ன சின்ன செட்டு மாரி பிடிக்க பிடிக்றோ இல்லிங்களா ஹச்சரி போட்றத விடங்க செட்டு மாரி புடிச்சு பார்ட்டிஃபைவ் டேஸ் சிக்ஸ்டி டேஸ்ல வளத்ரம் இல்லைங்ளா
ஆமாங்க பிராய்லர்ஸ் மாரி
ஆமாங்க அந்த அந்த மாரி நம்ம சிக்ஸ வாங்கிட்டு போயிங்க அந்த மாரி விட்டு வளத்துல இல்ல நம்ம அத ஃபார்ம் மாரி கூட நம்ம பண்ணி ஆள் போட்டு பாத்தோம்னா சிக்ஸ்டி டேஸ்ல உங்களுக்கு இது வந்து இந்த சிக்கனுக்கு ரெடி ஆயிடுங்க அப்டி குடுத்தோம்னா நம்மளுக்கு நல்ல இன்கம் இருக்கு
ஆ அது வந்து நம்ம கொஞ்சோ லோ பஜ்ஜட்டா ஆ வளத்தனு ஒரு அதாவது வந்து நம்ம இந்த கோழி குஞ்சுகள் வந்து வாங்கி வளத்தி அத பெருசு பண்ணணு இல்லீங்களா
ஆமாங்க ஒரு ஃபார்டிஃபைவ் டேஸ் வளத்துனா போது
ஒவ்வொரு டைமுமே சின்ன கோழி குஞ்சுகளை வாங்குற மாரி இருக்குங்களா இல்ல அது முட்ட வெக்குங்களா
அது முட்ட வெக்காதுங்க பேரண்டட் பேர்டு தா முட்ட வெக்கும் இது வெக்காதுங்க
ம்
இப்ப இவங்க பண்றது எப்பிடினா பேரண்டட் ஃபேட் வாங்கி வளத்துறாங்க நாங்க வந்து அ பாத்த பக்கோ பேரண்ட் பேடு வாங்கி வளத்தீங்க அந்த முட்டய வந்து சிக்ஸா பண்ணி அத டெய்லி முட்ட வச்சுட்டு இருக்கு போதுங்க மூணு நாளைக்கி ரெண்டு முட்ட வெக்குங்க
மூண் நாளைக்கி ரெண்
கேப் விட்ரு
ம்ஹும்
மூணு முட்ட வெக்காது மூணு நாள்ல ரெண்டு முட்ட வச்சிருங்க அந்த மாரி வந்து ஆ ஒன் இயருக்கு வெச்சிருப்பாங்கனு வெய்ங்களே ஒரு கோழிய வந்து இப்ப ஒரு பேஜ் வைய்சா எடுத்துக்குவாங்க செட்டு பெருசா கட்டியிருக்காங்க
சேரிங்க
ஒரு ஆறாயிரோ போங்க மேயல்ஸ் வாங்கிக்கிவாங்க அதுல டெய்லியு பாத்தீங்கனா வளத்தி அதுல எப்டினா நம்ம வந்து கோழி சேவல் வச்சு வளத்துவோ அவங்க வந்து ஏய்ம் பண்ணிருவாங்க அது செயற்கை முறையில இது பண்ணி அத வந்து டெய்லி முட்ட வெக்குங்க அந்த முட்டய எடுத்துதா கேச்சரியில போடுவாங்க
சரிங்க சரிங்க ம்ஹூம்
அது உள்ள போனம்னா டீப்பா இருக்குதுங்க மெடிசன் அது இதுன்டுட்டு நெறைய
ஆமாமாங்க சிக்கன் வந்து நார்மலாவே அந்த எடத்துக்கு போனாலே இன்ஃபெக்ஷன் வந்துருன்னு சொல்றாங்க அப்பிடிங்களா
ஆமாங்க நாங்க அவ்ங்க வந்து யாரையு அலே வ் பண்ண மாட்டங்க
ம்
இப்டின்னா இந்த உள்ள ஃபார்ம்க்குள்ள போயிட்டாங்கன்னு வய்ங்களே பாஃம்குள்ள போறவங்க ஹச்சரி குள்ள போகூடாது ஹேச்சரிகுள்ள போறவங்க ஃபாம் குள்ள போ கூடாது இன்ஃபெக்ஷன் ஆயிருங்க கோழிக்கி
ம் ஹேச்சரிங்றது வெறு மு முட்ட தானாங்க அது அதுல இருந்து ஃபா இதுக்கு ப
மிஷின்ல செட்டிங் ஆமாங்க மிஷின்ல செட் டிங் போட்டிருப்பாங்க அது வந்து கோழி சொல்றது என்னன்னா ஹேச்சிங்கறது முட்டயெல்லா எடுத்துங்க அது ஃபுல்லா வேஸ்ட்டு முட்ட சிக்ஸுக்கு வேஸ்ட்டு இதெல்லா இருக்குங்களா இதுக்குள்ள போயிட்டு அந்த கோழி லைவ் கோழிக்குள்ள போம்போது உங்களுக்கு வந்து
சேரிங்க கோழிகளுக்கு இன்ஃபெக்ஷ ன்னாவுனு நீங்க சொல்றீங்க கரெக்டுங்களா மனுஷங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுங்களானு கேக்குறே
மாஸ்க் போட்டுக்கனுங்க நம்ம அந்த ஹேச்சபிலிட்டி ஆகு போதுங்க ஹச்சரியில அன்னத்தன்னைக்கு வந்து நம்ம மாஸ்க் போட்டு எல்லா கிளீன் பண்ணிக்குவாங்க
அப்போ நீங்க சொல்றது பாத்தா இப்போ நம்ம முட்டையெல்லா வச்சு ஹே ச்சரிகுள்ளந்து அந்த ப்ராசஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க
சேரிங்க
ஒரே நாள்லயே அத்தனையு குஞ்சு பொரிக்குங்ளா
ஆமாங்க இப்ப ஒரே நாள்லதா செட் பண்ணணு செட்டிங் எப்படி போடுறோமோ அதுல இருந்து எல்லா ப த்தாயிர முட்டையு ஒரே நல்லதா போடணுங்க ஒரு மிஷின்ல
ம் ம், ம்
போட்டோம்னாதா அந்த இருவத்தி ரெண்டாவது நாள் பாத்தீங்னா இந்த கிராக் ஆகி எக்சிக்ஸ் எல்லா வெளியே வர ஆரம்பச்சிரு
ஓஹோ எல்லாமே அன்னைக்கு ரிசல்ட் வந்துரு இல்லைங்களா எல் எ அந்த மாரி ஒரு சிலது பொரியலைன்னா அது என்ன பண்ணுவாங்க மறுபடி இன்னொரு நாள் சேத்து வச்சிருப்பாங்களா
இல்ல இல்ல வைக்க மாட்டாங்க அது வேஸ்ட்டுதாங்க அது வேஸ்ட்டு எப்டின்னா அது இதுக்கு எடுத்துட்டு போயிட்றாங்க உங்களுக்கு வந்து வெளில இருந்து வந்துங்க அவங் க ஏதோ அவங்க ஏதோ ஃபார்ம் மாரி வச்சிருப்பாங்களாட்டு இருக்குது ஃபிஷ் ஃபார்ம் அந்த மாரி வச்சு அவங்க வந்து எடுத் துட்டு போயிட்றாங்க
முட்டையை வந்து ஃபிஷுக்கு ஓ சேரி சேரிங்க மீனுக்கு குடுத்துட்றதுங்களா
ஆமாங்க மீனுக்காகதா எடுத்துட்டு போறாங்க சொல்லிட்டு நாங்க இனி எங்களுக்கு அது கரெக்டான இது தெரியல ஏன்னா இங்க டிஸ்போஸ் பண்ண முடியாதுங்க அவங்கவுங்க இதுல எடத்துல பண்ணாங்கனா அந்த டுவெண்டி டூ ஒரு முட்ட ஒடஞ்சிதுனாலே வீட்ல எவ்ளோ ஸ்மெல் அடிக்குதுங்க ஆறா பத்தாயிரம் முட்ட ஒடஞ்சிதுனா எப்படி இருக்
ஓ நீங்க அந்த மாரி சொல்றிங்களா, ம் ஆனா அந்த முட்ட ஒடஞ்சிடும் இல்லைங்ளா உ கோழி வர்ற து வராதது ரெண்டாவது ஆனா ஒடஞ்சுடுங்களா
ஆமாங்க ஒடஞ்சிரு அதே ஒடஞ்சிரு மெஷின்ல வந்து இவ்வளோ நாள் இருந்துச்சுன்னா அதே கிராக் ஆயிருங்க
சேரிங்க சேரிங்க, ம்
இதல்லா நா பாத்துருக்கேங்க போய் உள்ள
பாத்துருக்கீங்ளா, நல்லா இருக்கும் இல்லங்க சிக்ஸ் எல்லா வெளியில வர்றதெல்லா பாத்துருக்
ஆ பாத்துருக்கேங்க
ஓஹோ, ம்
ஆள் சப்போர்ட் வேணுங்க இதே மாரி மணி சப்போர்ட்டும் நம்ம கொஞ்சோ பேக்ரவுண்ட் இருந்தாதா இதெல்லா பண்ண முடியுங்க இது ஒரு பாத்தா சிம்பிளா தெரியு அந்தளவு கொஞ்சோ ரிஸ்க் எடுக்கணுங்க
அதுக்கப்பறோ மறுபடியு அந்த அந்த இப்ப முட்டைய இருந்து வந்தது அப்புறங்க மறுபடியு இந்த லைட்லயே வச்சிரு ப்பாங்களா அதுக்கு ஃபுட் எல்லா என்ன குடுக்கலா ஒரே நாளுக்கு
இல்ல குடுக்க வேண்டியது இல்லைங்க எந்த ஃபுட்டுமே தர வேண்டியதுல்லைங்க ஃபுட்டு தராம வச்சிருந்தம்னா அந்த இப்ப காலைல சிக்ஸ் வெளியில எடுக்கிறோன்னு வைங்களே மிஷின்ல இருந்து
ம்
ஈவினிங் வரைக்கு டைமுங்க அதுக்கு அது சாப்பிடாமே அதனால இருக்க முடியுங்க
சரிங்க ம்
தண்ணி எதுவுே வேண்டியதுங்க ஆனா ஃபன் மட்டு ஓடிட்டே இருக்கனுங்க அந்த ஹீ்ட்ல இருந்து வெளில வந்ததையு ஒரு மாதிரி அதனால ஃபேன் மட்டு ஓடிட்டே இருக்கணுங்க
ம்
ஈவ்னிங் வரைக்கு மத்தியோ ஈவ்னிங் அந்த மாரி அவங்களு வெயில்ல வந்துட்டு எடுக்க மாட்டாங்க
சரி சரிங்க
கிளைமேட் வந்து கொஞ்சோ டல் கிளைமேட்ல தா அவங்க வந்து சிக்ஸ் எடுத்துட்டு போவாங்க ஏனா அவங்க வண்டில எடுத்துட்டு போகனும் இல்லைங் ளா அவங்க கொண்டு போய் ஃபாம்ல விடணும்முல்ல அது வரைக்கி அதனால
அதுக்கப்பறோ தண்ணியு அதுக்கு தகுந்த மாரி ஃபுட்டூ ஆ அதுக்கு அடுத்த நாள்லருந்து வச்சுக்லா இல்லைங்ளா
போனதே மெடிசன் போட்ருவாங்க யார் எடுத்துட்டு போறாங்களோ அங்க போனதே மெடிசன் போட்டுட்டு அப்பறந்தா சாப்டற ஃபுட்டு் குடுப்பாங்க
ம் நா அது நின்னு பழகுறது நடந்து பழகுறதுக்குல்லா எத்தன் நாள் ஆகுங்க
என்னங்க
கண்ணு தெரியுங்ளா கொ குட்டி பெறந்தொன்னே ம்ஹும்
நீங்க வாங்க ஒரு நாளைக்கி நா இதெல்லா சுத் த்தி காமிக்கிற அப்றோ அதுக்கப்றோ நீங்க ஒங்களுக்கு ஒரு ஐடியா கெடைக்கு பண்ல எப்டி பண்லான்னு
பண்லாங்க நீங்க சொல்றதெல்லா ரொம்ப இட்ரெஸ்டிங்கா தா இருக்குதுங்க கொஞ்சொ பட்ஜெட் தா பெருசா இருக்குது நா வீட்டுக்கார்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டுங்க இத பத்தி மேற்கொண்டு நா பேசலா சரிங்ளா ஏதாது லோன் ஏதாது அரேஞ் பன்னமுடிமான் பாக்ற நானு
செரிங்க
செரிங்க அப்பற நா அவரோ கூட ஒங்களோட பேச சொல்ற நா சரிங்ளா சரி ஓகேங்க வச்சிறங்க தங்க்ஸ்ங்க